ஹலோ
நல்லாருக்
ஆஹ் நல்லாருக் கேங்க நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நானு நல்லா இருக்கங்க வீட்ல கொழந்தங்கல்லா நல்லாருக்காங்ளா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்கங்க நீங்க உங்க வீட்ல ஒரு நாய் வீட்டு வேல எல்லா முடிஞ்சு ச்சுங்க இல்ல உங்க வீட்ல ஒரு நாய் இருந்ததுல்லங்க ஒரு நாய் வளத்தீங்கல்ல அந்த நாய ரொம்ப நாளா காணமே அதா கேட்டங்க முன்னையல்லா வண்டில வரும்போது கூட்டிட்டு வருவீங்கல்ல
ஆமாங்க அங்க நாய்ங்க எறந்துருச்சுங்க
ஏங்க என்னாச்சுங்க
அதுங்க ஓ ஒரு ஒயிட் கலர் நாய் தான சொல்றீங்க
ஆமாங்க
அந்த நாய் என்ன ஆச்சுங்னா அதுக்கு நா எதுமே வீட்டுக்குள்ளயே தாங்க வச்சு வளத்திட்ருந்தோ கேட்டு வுட்டு வெளிலிலே போகாது து உள்ளயேதா கொழந்த மாரி ரொம்ப சூப்பராருக்குங்க நம் சொன்னதெல்லா கேக்குங்க உள்ள வாசப்படிக்கிட்ட போட்டிக்கோ வருங்க போட்டிக்கோ வாசப்ப படில படுத்துக்கு தலைய மட்டு நிலவ மேல வச்சு படுத்துருக்குங் உள்ள எல்லா வரவே வராதுங்க நம்ம சொல்றதயெல்லா கேக்கு அந்த நாய்க்கு என்ன ஆச்சுங்னா நல்லாதா இருந்துச்சுங்க ஒரு ஒரு பத்து மாசலா நல்லா இருந்தது ஒரு டைம் வந்து வெயில் காலொ போன வருஷோ ரொம்ப மே மாசோ ரொம்ப வெயில் ஜாஸ்தியாருந்தது இல்லங்க அப்போ நாய்களுக்குல்லா ஏதோ ஒரு நோய் வந்துச்சாமாங் நா தடுப்பூசி போடாம வுட்டுட்டேங்க ஃபஸ்ட்டே போய் தடுப்பூசி போட்ருக்கலா போடாம வுட்டுட்டே என்னாச்சுனா ஆ பா நாட்டு நாய் தானுங்க நாட்டு நாய் தா ஆனா ஒயிட் ருக்கு ஒரு மச்ச வச்ச மாரிருக்கு நெத்தில கருப்பு கலர்ல அவ்ளோ க்யூட்டா சூப்பராருக்குங்க என் பையனுக்குனா நாய்னா ரொம்ப புடிக்கு காலே எழுந்திரிச்சு போய் அத கொஞ்சிட்டு அத கூட வெளயான்ட்டு அப்பதா அவ உள்ள வருவா அப்ற அது மேல ஏறி உக்காந்துக்குவாங்க அது ஃபுல்லா ரவுண்டடிக்குங்க கீழே வி தள்ளி வுடாது கீழே உழக விடாது அவ்ளோ அழகா சூப்பரா பண்ணு அப்ற என்னாச்சுனா அவ்ள பாசமாருந்த நாய் தா திடீர்னு என்னாச்சுனா வெயில் காலத்துல வந்துங்க ஆ ஒடம்பு சரில்லாம ஆயிடுச்சு ஏதோ வைரஸ் காய்ச்சலாமாங்க நாய்களுக்கு வந்ததுங்க அப்ற அது என்னாச்சு காய்ச்சல் வந்தொன்யு ஃபஸ்ட் நாள் வந்து ஒரே வாமிட்டாருந்துச்சுங்க வாமிட்டாருந்தது சரினு வா சரி எப்வுமே நாய் வந்து வாமிட் எடுச்சுன்னா இந்த புல்லெல்லா எடுத்துட்டு வந்து சாப்டு புல்லெல்லா எடுத்துட்டு வந்து சாப்டிச்சி னா வந்து சரியாய் ஜீரணமாகாமந்தா வாமிட்டாயிருன்னு நெனச்சி விட்டுட்டோ அப்ற அது எங்க நா என்ன பண்ணுங்க இந்த பிளாஸ்டிக் பொருட்களெல்லா வாசல்ல போட்ருந்தம்னா அது எடுத்து சாப்டும் கடிச்சு கடிச்சு அதுக்கு முந்தின நாள் தா நா வந்து மேல துணிக்காய போட்ற க்ளிப்பெல்லா போட்டு டு ஒரு டப்பா ஒரு பாக்ஸ் மாரி ஒரு டப்பா வச்சிருந்தங்க அது காத்து ரொம்ப அடிச்சனே மேல வச்சிந்ந டப்பா பாக்ஸ் கீழ விழுந்து மூடி தனியா கழன்டு விழுந்துரூச்சு டப்பா தனியாந்துச்சு இது என்ன மாடிக்கு போங்க மேல ஏனா இந்த பக்கம் கீழ வாசல்ல தா இருக்கு வாசல்லந்து மாடிக்கு போய்டு அந்த ப்ளாஸ்டிக் டப்பாவல எடுத்து சாப்ட்ருச்சு பாதி சாப்ட்ருச்சி கடிச்சி கடிச்சி அத நாங்க பாக்கல காலைல பாக்கம் போது அத வாமிட் எடுதுக்குப்புற அதுல பாதி மூடியாமந்த அந்த பிளாஸ்டிக் ஓட கழிவுகள வெளிய வந்திருந்துச்சுங்க சரி அத சாப்ட்டனால தா அது நாய் வந்து இப்டி சாப்டுறது சகஜம் தானட்டு நாங்க விட்டுட்டோ சரி புல்லு வந்து எங்க வாசல்ல புல்லெல்லா இருக்காதுங்க வெளில புல்லு கொண்டு வந்து அருகம் புல் கொண்டு வந்து போட்டே சாப்டுச்சு சாப்புட்டு ஃபுல்லா வாமிட் எடுத்துருச்சுங்க அப்ற சரி சரியாய்டு சரியாய்டும்னு பாத்தா ரெண்டாவது நாளு அதே மாரிங்க எது சாப்ட மாட்டேங்குது ரொம்ப டல்லாருந்துச்சு அப்ற எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுங்க மறுபடி வந்து ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோ ஹாஸ்பட்டல் கூட்டிட்டு போனப்போ இன்ஜெக்ஷன் போட்டாங்க இது வந்து வைரஸ் காய்சல் தா ஃபிப்டி பர்சன்ட்டு தா வந்து பொழைக்கு ஃபிப்டி பர்சன்ட் வந்து சொல்ல முடியாதுங்கனுட்டாங்க என் பையனு பொண்ணு சரியான அழகாச்சுங்க அப்ற அதனாலயே முடில அப்ற பத்தா பிளட்டா மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சுங்க மறுபடியு ஆஸ்பிட்டலுக்கு கூட்டிட் போனோ கூட்டிட்டு போனோ எங்க பக்கத்துல இருக்குற ஹாஸ்பிட்டல் நல்லா பாக்க மாட்டாங்கனு எங்க ஊர்லந்து ரெண்டு மூணு ஊர் தள்ளி ஒரு ஹாஸ்பிட்டல் நல்லா பாப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனா அவங்க பாத்தாங்க ஆனா என்ன அது வந்து அவங்களு அப்டிதாங்க இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்றங்க இன்னைக்கு இருந்தா பொழைச்சுக்கு இல்லைன்னா முடியாதுன்ட்டாங்க அன்னைக்கே நைட்டே எறந்துருச்சுங்க அய்யோ பையன் எல்லா ரொம்ப அழகாச்சுங்க அது ரொம்ப பாசமாருந்துச்சு அது நா வந்து வேல செஞ்சா அது இந்த வாசல்லெல்லா சுத்தம் பண்ணுங்க எடுத்து கூட்டு அந்த மாரி எல்லா வே ந என்ன புல்ல செடி ஏதாச்சு பண்ணிட்ருந்த செடியு புடுங்கி எருதுச்ச நம்ம செய்யறதெல்லா செய்யுங்க அவ்ளோ நல்லாருக்கு குளிக்கறக்கெல்லா குளிக்கலான் சொன்னா அதே பைக்கு மேல போய் கால வச்சு நின்றுக்குங்க கட்டியே வைக்கல கேட்டெல்லா ஓப்பன் பண்ணாலு அது வெளிலிலே போகாது வீட்டுக்குள்ளயே தாருந்துச்சுங்க ஆமா நீங்க அதுக்கு சாப்பட்றக்கு நீங்க ஒரு நாய வளத்துனீங்கல நீங்க என்னென்ன சாப்பட்ற குடுப்பீங்க நா எதுமே குடுக்கலைங்க தயிர் சாப்பாடு மட்டும்தா குடுத்தே ஆனா இப்டி ஆயிடுச்சு நீங்க என்னென்ன குடுப்பீங்க
ஆ நாங்க வந்து நாய் நாய் வள தோங்க நாங்க வந்து எல்லாமே போடுவோங்க நான்வெஜ்ஜி தயிர் சாதொ பால் சாதொ கொழம்பு சாதொ எல்லாமே போடுவோ நாங்க வாரத்துல ஒரு நாள் குளிப்பாட்டி வுட்டுருவோங்க குளிப்பாட்டி வுட்டு அப்ற பாத்தீங்கனா நாங்க இந்த நாய் வந்து குட்டி போட்டுச்சுன்னா பாத்தீங்கனா பத்து குட்டி இப்ப நம்ம வீட்டுக்கு வளக்குறோ அது நா கேட்டே ஆண்குட்டி இல்ல பெண் குட்டி தா இருக்குன் சொல்லிட்டாங்ளா சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வளத்தேங்க பெண் குட்டி ஒரு குட்டி தா நம்ளால வளக்க முடியு ஃப அதுக்கப்ற அது குட்டி போட்டுச்சுன்னா நம்ளால வளக்க முடியாது ல அதனால என்ன பண்ணனா ஆ கவர்மெண்ட்லயே வந்து தடுப்பூசி போட்றாங்கங்க அது போய் போட்டு வந்துட்டே அதனால வந்து எனக்கு ஒன்னும் பிரச்சனல்ல அதே மாரி பாத்தீங்னா நாய் கடிக்க கடிக்குது இல்லங்க அது கடிச்சா வேஷ ஏறாம இருக்கறதுக்கும் தடுப்பூசி ங்க அப்ற இது நா இப்பதா கேள்விப்பட்டே பக்கத்துல எல்லா சொன்னாங்கன் சொல்லிட்டு பாத்தீங்னா தெருவுல ஒரு நாய் வந்து எங்க வீட்டு நாய் இல்ல பக்கத்துல தெருவுல வந்து குட்டி போட்டு ஆ பக்கத்துல வச்சிருந்துது அது புது ஆ அந்த அந்த பக்கத்துல இருக்க வீட்டு ஆளுங்க இல்லனா பண்ணல இதே புதுசா வர்றாங்கனா அந்த குட்டிய தூக்க போறாங்கன்னு நெனைச்சிட்டு வர்றவங்க எல்லாத்தையு கடிச்சிருச்சு ஆனா நாய் வந்து பாத்தீங்னா ரொம்ப நன்றி உள்ள நாயி ஆ நன்றி உள்ளதுன்னு சொல்றாங்க அது நூத்துக்கு நூறு உண்மதா ஏன் கேட்டீங்கனா எல்லாத்துயு கடிச்ச நாயி அந்த ச அந்த அந்த நாய்க்கு வந்து நா சாப்பாடு வச்சிருக்கே ஒரு ரெண்டு மூணு டைம் வச்சிருக்கே அதனால பாத்தீங்கனா ஆ எங்கள எல்லா என்னல்லா எதுமே பண்ணல இருந்தாலு ஒரு பயோ இருக்கு ப பயோ இருந்தாலு பயந்துகிட்டே போவே ஆனா எது பண்ணல நெஜமாலுமே நாய் வந்து நன்றி உள்ள நாய்ங்க அவ்ளோ அது ஒரு நாள் சோறு வச்சாலு அது நம்ளுக்கு அடையாள தெரியுது நம்ம அதுங்களுக்கு இதே புதுசா வந்தவங்க எல்லா கடிக்குது அது நா எங்க வீட்டு நாய்க்கு வந்து இ மாரி தடுப்பூசி போட்டுட்டே அப்ற பாத்தீங்கன்னா எங்க அக்கா வீட்லயு நாய் வளக்கறாங்க அவுங்க ரெண்டு நாய் வளக்கறாங்க அவுங்க வந்து உங்கள மாரிதா பால் சாத மட்டு தா வெப்பாங்க அவுங்க எங்கேயாது ஊருக்கு போயிட்டா சாப்பாடு போய் வெச்சுட்டு வருவாங்க பாத்தீங்கன்னா அது நடப்பாததா அந்த வழியில கட்டி போட்டிருக்காங்க ஏ என்ன தூரத்துல பாக்கும்போது ஒளைக்கு ஆ ஆனா அதே நா பக்கத்துல போயிட்டு நா தா தெரிஞ்சுதுன்னா அப்புடியே சைலண்ட்டா ஆயிரு ஒளைக்காது இதே தெரியாதவங்களா போனா கத்து சத்த போடு ஆ எல்லா பயப்படுவாங்க எவ்ளோ நாய் கழிச்சி ஒரு வருஷோ கழிச்சி போனாலு என்னைய பாத்தா சத்த போடாது அதுக்க அவ்ளோ ஞாபக சக்திங்க ஞாபக சக்தியு கூட அதே மாரி தெரியாதவங்க எல்லா போனா வீட்டுக்குள்ள உடாது வழிய மறிச்சுக்கு அதே நாம போ நா போனேன்னா அப்படியே வந்து பாசத் த்துல வந்து என்கிட்ட வந்து தடவி குடுக்க சொல்லி அப்படியே மேல வந்து வந்து ஒராசுங்க எவ்ளோ நாள் கழிச்சு போனாலு அதுதா நன்றி உள்ள நாய்ன்றது இன்னொ உன்டு நாய் வச்சிருந்தா வீட்டுக்கு பாதுகாப்புன்றது ஏனா அது கடிச்சா ஊசி சி நாப்பத்தெட்டு நாள் போடணு அப்படின்றதுனால நாய் கடி வாங்கி எறந்தவங்களு இருக்காங்க இன்னொன்னு உங்களுக்கு தெரியுங்களா நாய் கடிச்சா நாப்பத்தி எட்டு நாள் ஊசி போடணு அந்த ஊசி போட்டதுக்கு அப்புறோ அந்த நாப்பத்தி எட்டு நாளு அந்த நாய்க்கு எதுவு ஆகக்கூடாதுங்க அப்படி நாய்க்கு ஏதவது எஃபெக்ட் ஆனுச்சி அஃபெக்ட் ஆயிருச்சி அப்படின்னா அந்த அந்த நாய்க்கு என்ன பாதிப்போ அதே பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படுனு சொல்லு வாங்கங்க
ஆமாங்க நீங்க சொல்றது அந் அந்த காலத்துல சொல்லு லுவாங்க ஆனா இப்பல்லா அப்படி இல்லங்க இப்ப நாய் கடிச்சிச்சுன்னா இன்ஜெக்ஷன் வந்து ஏழு அஞ்சு இன்ஜெக்ஷனோ நாலு இன்ஜெக்ஷனோ தாங்க அத போட்டுட்டு நா எல்வா எம்மா அதெல்லா ஒன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்றது இல்ல இன்ஜெக்ஷன் மட்டு அவுங்க சொல்ற டோஸுக்கு நம்ம போய் போட்டுக்கணு போட்டுட்டா ஒன்னு பிரச்சன இல்லைங்க நம்ம போடாம விட்டுட்டா தா அந்த ரேபீஸ்ங்கற மாரி நாய்க்கடினால வர்றது எல்லா நாய்க்கு ரேபிஸ் பரவவுறது இல்ல ஒரு சில நாய்க்கு இ மச புடி சொல்ல வெயில் காலத்துலதாங்க அந்த மச புடிச்சாதா ரேபிஸ் வைரஸ் அதுக்கு வந்து அட்டாக் ஆயிருந்தா தா மச புடிக்குதுங்களாமா அந்த நாய் கடிச்சாதா நம்மளுக்கு வந்து நாய் மாரி மாறிர்வாங்க ஆ மச புடிச்சுக்கு எறந்துருவாங்கன் சொல்றாங்கள ரேபிஸ் நோய் உள்ள நாய் கடிச்சா மட்டுதா அப்படி ஆகுன் சொல்றாங்க ஆனா இப்பல்லா என்ன கேட்டாலு நாய் கடிச்சாலே வந்து நீங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்குங்க போடாம விட்டா அது ஏதாவது ஒரு நாளைக்காவது பாதிப்பு ஆனாலு ஆயிரு சும்மா நெக பட்டாலு கூட போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோனு சொல்றாங்க அது நல்லது தானங்க அப்புறோ நீங்க நாய் நன்றி உள்ளதுனு நூத்துக்கு நூறு சொன்னது நூத்துக்கு நூறு உண்ம நாய் வந்து நீங்க ஒரு நேரோ சாப்பாடு வச்சீங்கன்னா அது வந்து எப்பவுமே அத கடசி சாகற வரைக்கு கூட அவங்கள வந்து மறக்காதாமங்க அப்ப எ அவுங்க அது மோப்ப சக்தி வந்து இவங்க அது மனசு மனசக்குள்ள நெனச்சுக்குமாமா இவுங்க நமக்கு சாப்பாடு வச்சிருக்காங்க நம்மளுக்கு குடுத்துருக்காங்கன்னு நெனச்சு அது மனசுல நெனச்சுக்கு அத மோப்ப சக்தி அத மெமரியில பதிவாயிருமமா நம்மள எங்க பாத்தாலு அது கண்டுபுடிச்சிரு அது அதோட நன்றி தெரிவிக்கற்கா வாளாட்டு பாருங்க அதுதாங்க மத்த எல்லா மிருகங்களுங்க அ நம்ம ஒருத்தவங்கள பாத்த ஒனே சந்தோஷத்த காட்டுறதுக்கு அதுக்கு எப்படி வெளிப்படுத்துறது நம்மளுக்கு கண்டுபுடிக்க முடியாது ஆனா நாய் வந்து நம்ம வளக்குற நாயு நம்ம வந்துட்டம்னா எப்படி குதி குதின்னு குதிச்சு வாலாட்டிட்டு அது சந்தோஷ தாங்க முடியாம ஓடுங்க முன்ன பின்ன அங்க இங்க ஓடி நம்ம சந்தோஷத்த காட்டு பாத்தீங்களா அது நம்மள எங்காச்சு போயிட்டு லேட்டா வந்து டம்னா எங்க போனீங்க அதோட பாஷையில எப்படி கொஞ்சி கொஞ்சி கொஞ்சி கொஞ்சி கொஞ்சி கொஞ்சி ஒளைக்கு அதெல்லா ரொம்ப புடிக்குங்க நாயி நாய நானு தெருநாய் நீங்க சொன்ன மாரி ஒரு டைமு ஒரு குட்டி நாய் தா அது ரோட்ல போயிட்டு இருந்துச்சி ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு போனப்போ அங்க ஒரு கொழந்தைகளுக்கு ரொம்ப புடிக்க மாட்டேக்கது அம்மா வீட்டுக்கு பசங்க எல்லா போயிருந்தப்போ ஒரு நாள் வந்துச்சி ஒரு நாள் வந்து இது பாத்து இவுங்கலா போயி கை தொட்டு தொட்டு பேசுனாங்க அப்ப டெய்லி வர ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த நாயி வந்து கொழந்தைகள பாத்துட்டு பேசாம படுத்துகுங்க வீட்டுக்கு முன்ன அம்மா வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப நாள் வந்துந்துட்டு இருன்சு அ கொழந்தை வ இரு இருக்கிறப்ப வன்டிருஞ்சி அப்ப அம்மா சொன்னாங்க நீங்க ஊரு போனதுக்கு அப்புறோ அந்த நாய் வரதே இல்ல அது வந்து ஒரு கொழந்தைங்க வீட்டுல இருந்த நாயாட்ட இருக்குதுங்க அவங்கள வேற வீட்டுக்கு போயிட்டு நாய் விட்டுட்டு போயிட்டாங்களாட்டு இருக்குதுங்க அது அதே ஞாபகத்துல கொழந்தைகள தேடி வருது ஆனா அந்த நாய் கடிக்கிற நாய் நீங்க சொன்ன மாரி கடிக்கிற நாய் தா சொன்னாங்க ஆனா எங்ககிட்ட வரும்போது கொழந்தைகிட்ட எல்லா வரும்போது அது வாலாட்டிட்டு பேசாமதா இருக்குது கொலைக்கிறதோ அது எதுவுமே கெடையாது அன்னைக்கு ஒரு நாளுங்க மழ அப்படி பெய்யுதுங்க பாத்தா இது வாசப் படியிலேயே தா உக்கான்டு இருக்குது போகவே மழையில நெனைஞ்சுச்சு எங்க வீட்டுக்கு முன்னாடியே தா இருக்குது இவுங்க வருவாங்க வருவாங்கனு பாத்துட்டு கேக்குது இத்தனைக்கு சாப்பறப்ப நெறைய எல்லா போட்டது இல்ல ஒரு டைம் ரெண்டு டைமா தா போட்டிருக்காங்க ஆனாலு அந்த பசங்க வருவாங்க அப்படின் சொல்லிட்டு பாக்குறக்கே இது வந்து ரொம்ப ஆச ஆச்சரிய தருங்க
ஆமாங்க இன்னொன்னு உங்களுக்கு தெரியுங்களா நாய் வந்து நன்றி உள்ளது இன்னொன்னு வந்து நாங்க சொன்னாதா சாப்டு இல்லன்னா சாப்டாது அதே மாரி வந்து அந்த நாய் நாங்க ஊருக்கு வுட்டுட்டு வந்துட்டோங்க பக்கத்து வீட்டுலதா பாத்துக்கறாங்க அதுக்கப்புறோ அப்புறோ நாங்க ரிட்டன் போயிட்டு நாங்க அதுக்கப்புறோ அங்க போகலங்க அஹ் ப்ச் போனா வந்தாதா அவ ஒரு நாய் வெச்சிருந்தோ ஒடம்பு சரியலனு சொல்லிட்டு வந்துட்டோ அங்கிருந்து வீடு மாறிட்டு திரும்பி ரிட்டன் வந்து சொந்த வீடுன்றதுனால ரிட்டன் போனோ போயிட்டு சாப்பாடு வெக்கிறோ சாப்பிடவே இல்லங்க அதுக்கு கோபோ ஞாபக சக்தி எல்லாமே இருக்குங்க சேரிங்க ம் எனக்கு கொஞ்ச டைம் ஆயிருச்சு
ம் செரி நாளைக் கால் பண்ற
ஆ சேரிங்க